ஹலோ?
ஆ கேக்குதா ப்ரோ?
ஆ கேக்குது ப்ரோ.
ஆ சொல்லுங்க ப்ரோ.
என்ன ப்ரோ பண்றீங்க?
ம் சும்மாதா ப்ரோ இருக்கே. இது ட்ரிப்பு இந்த மாரி எதாச்சு பேசலாமா டிராவல் அந்த மாரி
ம் பேசலாம் ப்ரோ. நீங்க எதாச்சு ட்ரிப் போயிருக்கிங்ளா?
ம் நா நெறைய போயிருக்கே. நீங்க?
நானும் போயிருக்கே ப்ரோ. சின்ன வயசுலந்து போயிட்டுதா ப்ரோ இருக்கே இன்னு.
ஓகே ஓகே ஓகே ஓகே பசங்ளோட போவிங்ளா இல்ல தனியாவேவா?
ப தனியால்லா போனதில்ல ப்ரோ. பசங் கூட போவோ ஃபேமிலியா கூட போவோ அவ்ளதா ப்ரோ.
ஓகே பசங்ளோட ரீசென்டா எங்க போனீங்க?
பசங்களா கூட ரீசென்டா இது போனோம் ப்ரோ தடா ஃபால்ஸ் போனோம் ப்ரோ. காலேஜ் பசங்ளோட போனே ஆ
சேர் சேர் சேரி சொல்லுங்க நாங்குளு இப்ப அடுத்த மாசோ அங்கதா போலான்ட்ருக்கோ.
அப்டியா ப்ரோ போங்க ப்ரோ நல்லா தா ப்ரோ இருக்கு.
அப்டியே ஒன்றல்லா போயிட்டு ஆ அங்க ஒரு நாள் ஃபுல்லா ஒன்றல்லு ஒன்றலா போயிட்டு வந்டிங்ளா? அது எப்படி ப்ரோ ஃபுல்லா எல்லா ரெய்டுமே என்ஜாய் பண்ண முடியுமா
ஆமா ப்ரோ எல்லா ரெய்டு என்ஜாய் பண்லா ப்ரோ
வீக் வீக்கெண்ட்ல கூட்டமா இருக்கோ
ஆமா ப்ரோ சாட்டர்டே சண்டேல கூட்டமா இருக்கு
ஆ ஆனா வீக் டேஸ்ல போனா என்ஜாய் பண்லா
என்ஜாய் பண்லா ப்ரோ
ஓகே
கூட்டமா இருந்தா தான ப்ரோ நல்லாருக்கு
கூட்டமாருந்தா தா நல்லாருக் போனா ரைடு போக முடியாம போயிடுச்சுன்னா போ அப்டி இருக்காதா கேக்குற அப்டி ரொம்ப அன்
வெயிட் வெயிட் பண்ணனு அவ்ளோதா
ஆனா வெயிட் பண்ணாம போய்ட்லா
ம் வெயிட் பண்ணா போய்லா கொஞ்சோ நேர கொஞ்சோ நேர வெயிட் பண்ணணு
சேர் சேர் சேரி என்னன்ன இதெல்லா இருந்ச்சு ரைடுல்லா இருந்ச்சு
ரைடு ஸ்கேலு எல்லா நெறயா இருந்துது ப்ரோ வாட்டர் வாட்டரு வாட்டர் ரைடு வாட்டர் ரைடுல்லா நல்லா இருந்துது
ம் ட்ரை ரைடுலா போனீங்ளா எல்லாமே
ம் ரொம்ப பயமா இருந்துது ப்ரோ நெறய ரைட்லல்லா
ஓ இதான ரைடு பயமாருந்ச்சு
அது வந்து எப்டி சொல்றது சுத்தினே ஒட்றது ஆக்டோபஸ் மாரி இருக்கு அதுல போன ரொம்ப பயமா இருந்தது மேல போய்ட்டு கீழ வரு மேல போய்ட்டு கீழ வரு அந்த மாரி போன ஒண்ணு சு அது அ சேஃப்டில்லா நல்லாதா ப்ரோ இருந்
ஓகே ஓகே நா இது கொச்சின் ஒன்றல்லா அது இருக் கேன் அங்க நல்லாருக்கு ஆர்ச் எனக்கு வந்து வாட்டர் ரைட்னா எனக்கு கொஞ்சோ பய எனக்கு வாட்டர் ரைட்னா பய ஆனா ட்ரை ரைட் எவ்ளோ பெரிய ரைடா இருந்தாலு அதுனா போய்டுவ ட்ரை ரைடு ஒண்ணுவுடாம எல்லா ரைடுமே போய்டுவ ஏன்னா வாட்டர் ரைடு நா இந்தந்த மேலருந்து தண்ணில வருவோம்ல பேஸ் டயடாய்ட்டு அதாது கொஞ்சோ பயமாருக்கு அது எதுவுமே டக் நாங்க அவ்ளோ ஹைட்ல இருந்து பாக்குரப்போ ஒரு மாரி பயமா இருக்கு ஆனா இதுனா அது ட்ரை ரைட்னா நம்ம ஒரு மாரி சேஃபா உள்ள இருப்போ அது கொஞ்சோ பயம் தெரியாது எனக்கு க்கு எதுல இருந்தாலுமே வாட்டர் ரைட்னா மட்டும்தா கொஞ்சோ பய அதுல இந்த அதுல இந்த நாலஞ்சு பேரு சேந்து போவோம்ல ஃப்ரெண்ட்ஸோட அப்டி ஒரு ரைடு வாட்டர்ல ரொம்ப ருந்து வருவோ ஹைட்ல இருந்து வருவோ அது வந்து ரொம்ப புடிக்கு நாலஞ்சு பேர் ஃபிரண்ட் கூட பேசிக்கிட்டே போவோ நல்லாருக்கு அது அது இருக்கா அங்க அந்த மாரி இப்ப சேந்து போற
ஆ இருக்கு ப்ரோ எல்லாமே இருக்கு ப்ரோ அங்க டைம் ஸ்பென்ட் பண்ணு ஒன் டே ஃபுல்லா சுத்தி பாக்கலா ப்ரோ வொர்த்து தான் ப்ரோ ம் லா அப்றோ நான் மார்னிங் போய்ட்டு ஈவினிங் சிக்ஸ்தா ப்ரோ அங்க அங்கருந்து கெளம்புன
ஓ சிக்ஸோட முடிஞ்சிரும் அப்டிதான அதுக்கடுத்து இருக்காது எனக்கு தெரிஞ்சு
ஆமா ஆமா
ரொம்ப அவுட்ரா ப்ரோ எப்டி‌ ப்ரோ சென்னைலருந்து அது
பு ஆ புரியல
அது வந்து ஒன்ட்ரலா இருக்கு சென்னையில இருந்து ரொம்ப அவுட்ரோ
தெர்ல ப்ரோ சென்னை தான் ப்ரோ ஒன்டர்லா
ஆ இல்ல இல்ல நீங்க போனது வந்து அதா கேக்குற அவுட் ரொம்ப அவுட்ரா என்னன் கேக்கற
இல்ல இல்ல பகத்துலதா
அப்படியா செரி செரி செரி செரி ஒகே தடா ஃபால்ஸ்ஸு அத பத்தி சொல்லறீங்களா அதச்சு நா நெக்ஸ்ட் மந்த் நாங்க போர ஐடியால இருக்கோ
தடா ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ் அவ்ளோதா போய்ட்டு ஆ சும்மா போய்ட்டு போ ஃப்ரென்செல்லா ஒரே என்ஜாய் பண்லா அவ்ளோதா
ஓகே ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
அப்றோ ஸ்கூல் டேஸ்ல ஊட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு
ம் நானு ஒரு வாட்டி ஊட்டி போன ப்ரோ ஆக்சுலா எங்க சித்தப்பா ப சங்க நீங்க சொல்லிரீங்களா அதுக்கு அடுத் நா சொல்லவா இல்லாட்டி
ஃபஸ்ட்டு நீங்க சொல்லுங்க அப்றோ நா சொல்ற
ஓகே ஓகே நா ஆக்சுவலா வந்து எங் சித்தப்பா பசங்க வந்து எங்க அப்பாவோட கூட பொறந்த தம்பி அவுங்க வந்து அங்க திருப்பூர்ல இருக்காங்க
ம்
நாங்க வந்துட்டு அ அந்த ஒ சித்தப்பா பையன் தா ஆனா எனக்கு அண்ண ஒரு வயசு கூட அவுங்களப் ஆ நா போயி எங்க அண்ண ஃப்ரண்ட்செல்லா அங்க போய் திருப்பூர்ல எல்லா ஃப்ரெண்ட்செல்லா பேசிட்டு ஜாலியா அந்த மாரி இருப்போ அப்ப திடீர்னு பிளான் பண்ணாங்க அந்த மாரி ஊட்டி போலா அப்டின்ட்டு இப்ப ஆக்சுவலா என்ட்டலா அப்ப நா காலேஜ் படிச்சிட்டு இருந்தே என்ட்ட கைல சுத்தமா காசே கெடையாது நா வன்ட்டு அவ ப்ரோ கமௌண்ட்லா இல்ல ஊட்டி போறதுக்கு அப்டினே அமௌண்ட்லா தேவ இல்ல ஆ அங்க எல்லாருமே திருப்பூர பொறுத்த வரைக்கு எல்லாருமே அங்க இதுதா இந்த இண்டஸ்ட்ரி இந்த கிளாத்திங் இந்த டையினிங்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து எல்லாருமே எதாச்சு ஒரு வேல பார்ட் டைம் பாத்துட்டே தா இருப்பாங்க அந்த டையிங் இன்டஸ்ட்ரில டெக்ஸ்டைல் டெக்ஸ்டைல ஏதோ ஒரு வேலைல இருப்பாங் எல்லாருமே ஏனா ஃபேமிலி எல்லாருமே பெரும்பாலு அங்க இருக்க எல்லா ஃபேமிலியுமே அந்த அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரில தான் இருப்பாங்க அதனால அங்க அவுங்க எங்க அண்ண ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாரு மே எல்லாத்தியு அமௌண்ட் இருக்கு வா ஆளுகிட்ட ஆளுக்கொரு ரெண்டாயிரோ மூவாயிரூவா இருக்கு பாத்துக்கலா வண்டி எடுப்போ கெளம்புவோன் சொல்ட்டு நைட்டோட நைட்டா அப்டே கெளம்பிட்டாங்க நா ட்ரெசெல்லா பெருசா எடுத்துட்டு வர்ல ஃப்ரெண் சேரி விடு மாத்திங்க ஏன் அண்ணன் ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்தி போட்டுக்கலாம் அப்டினு சொல்ட்டு அங்கிருந்து கெளம்பி போனா நா அப்டே நைட்டு நைட்டு கெளம்புறோமோ நைட்டு ஏழு மணி தான் கெம்புறோ திருப்பூர்ல இருந்து அங்கிந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு அப்புறோ நைட் ட்டு போறத்துக்கே மேட்டுப்பாளையம் போறத்துக்கே நைட் ஒம்போது பத்து மணிகிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறோ மேல விட மாட்டாங்க ஆனா ஆனா ஆக்சுவலா எங்க அண்ணனுக் கு மேல ஊட்டில இருந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தான்
ம்
அவன் அந்த மாரி சொல்லி இந்த மாரி உ எங்களுக்கு ஊட்டில ஃப்ரெண்டு இருக்காங்க அவுங்க வீட்டுக்கு தா போறோன் சொல்லி அவுங் வீட்டு அட்ரஸு அது இதெல்லா எழுதி கொடுத்து அதுக்கப்புறோ தா உட்டாங்க உங்க மாரி உங்க பேரு ஃபோன் நம்பரு அவுங்க அட்ரஸ் எல்லாமே எழுதி கு தோ அதுக்கப்றோ தா விட்டாங்க அதுக்கப்றோ மேல போனோ போய்ட்டு ஆ இந்த மரி ட்ர பைக்லே போனோ ப்ரோ நைட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணி ஒரு மணி அந்த மரி ஒரு மணி ஆயிருக்கு நெனைக்கிறே ஒரு மணி கிட்டதா மேல போனோ ரீச் ஆனோ சூப்ராந்ச்சு ப்ரோ அன்னைக் இது மேனா அந்த மல ஏர்றப்ப நைட் நீங்க நைட்டு மல ஏறி இருக்கிங்ளா ஹில்ஸ்சு
நைட் ஏர்ல ப்ரோ நாங்க பைக்லலா இல்ல டூரிஸ்ட் வேன்ல போனோ நீங்க சொல்லுங்க நா அப்றமா சொல்றே
ஓகே ஓகே இல்ல நைட்டு நீங்க எதாச்சு ஹில்ஸ்ல ஏறிருக்கீங்ளான் ஏனா ஊட்டி செமையா இருந்துச்சு ப்ரோ நைட் ஹில்லுல ஏறம்போது சுத்தமா ஒரு வெளிச்சோ கெடையாது நைட்டு பத்து மணிக்கு மேல வண்டி யு கெடையாது ப்ரோ ஏனா ஆப்போசிட்ல வண்டி ஏனா யாரு எறங்கவு போறது இல்ல யாரு ஹில்லு ஏற போறது இல்ல சுத்தி எங் முன்னாடியே எத்தன கிலோமீட்ரு போனாலு வண்டி கெடையாது பின்னாடியு வண்டி கெடையாது நாங்க மட்டுந்தா நாலு பேரு மட்டுந்தா சூப்பரா நாலு வண்டிதா எட்டு பேரு சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அப்டே போய்கிட்டேர்ந்தோ போ போ போவ போவ போயிட்டு ஊட்டிக்கு பேட்டு ஊட்டிலருந்து ஆக்சுவலா அவுங்க வந்து ஊட்டி கெடையாது ஊட்டிலருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்ரு மேல அது ஒரு அவுங்க ஒரு கிராமோ மாரி ஊட்டிலந்து ஊட்டி வந்து கொஞ்சோ சிட் ட்டி மாரி ஊட்டிலருந்து அவுங்க ஒரு கிராமத்துலருந்தாங்க அப்றோ அந்த சைடு போ போது ஒத்தையடி பாத மாரி போது ப்ரோ ஹில்லுலே போது ஆனா ஒத்தயடி பாத மாரி சின்ன சின்ன ரோடா போது அதுக்குள்ளலா போய் போய் போய் போய் போனா ஊருக்குள்ள போனே அந்த ஊரு கொஞ்சோ பெருசா இந்துச்சு ப்ரோ ஹில்லுக்கு மேல தாருக்கு ஆனா கொஞ்சோ பிளாங்க்கா இருக்க மாரிதா இருக்கு ரொம்ப பெருசா சொ ப்பா இல்ல ஒரு நூறு எரநூறு வீடு இருக்கு எல்லாமே கொஞ்சோ ஸ்லாட்டா இருக்க மாரிதா இருந்துச்சு அங்க நாங்க போனோ அவங்க வீட்டுக்கு போனோ அவங்க நைட்டு எல்லாமே அந் நேரத்துல ஒரு மணி ரெண்டு மணி இருந்தாலுமே அவுங்க நாங்க வந்தோனே டீ எல்லாமே போட்டு குடுத்தாங்க அந்த அவுங்க ஃபிரெண்டோட அம்மா டீ எல்லா போட்டு குடுத்தாங்க அவுங்க வீட்லயுமே இருக்கு தா மாவுருக்கு தோச கீச ஊத்துரம்பா சாப்டுங்க அப்புன்னாங்க சே அந்நேரத்துல டிஸ் ஸ்டப் பண்ண வேணான் சொல்ட்டு நாங்க அப்றோ இந்த இதெல்லா வைப்பாங்கல ப்ரோ இந்த அரிசி மூட்ட இதெல்லா வைப்பாங்கல்ல
ம்
மேல வீட்டு இந்த கூர வீட்லலா வந்து சேரி சேரி ஓட்டு வீட்லலா வப்பாங்கள இந்த அரிசி இதெல்லா மேல ஸ்லாப் மாரி ஏ படிக்கட்டு போட்டு மேல ஒரு ரூம் மார்ருக்கு வீட்டுக்குள்ளே மேல ஒரு ரூம் மார் இருக்கு மாடி மாரி ஓட்டு வீட்ல அந்த மாரிதா அவங்க வீடு அந்த ரூ அரிசி இதெல்லா வக்கற எடத்துக்குள்ள எங்களுக்கு படுக்குறக்கு அரேஞ்ச் பண்ட்டாங்க அங்க சரியான குளூரு ப்ரோ நைட் ஒரு மணிக்கு ரொம்ப குளூரு ஆனா அந்த எடோ மட்டு நல்லா குளோஸ்டா இருக்கனால சூ உள்ள குளுரே எறங்கல நல்ல கத கதப்பா இருந்துச்சு அப்போ அங்கே தூங்கிட்டோ தூங்கிட்டு அடுத்த நாள் கால்ல எந்திச்சா அவுங்க ஊர் திருவிழா போல அன்னைக்கு அ எல்லாருமே சம வைபு பங்ஷனு எல்லாருமே எங்களுக்கு தெரியாது திருவிழான்ட்டு நாங்க எதார்த்தமா தா போனோ போன போது தா தெரிது அன்னைக்கு அவுங்க ஊர் திருவிழான் சொல்ட்டு இந்த மாரி நா இது ஆடு எல்லா வெட்டுவாங்க கோழி இதல்லா இது பண்ணுவாங்க மதி எல்லாருமே எல்லாருக்குமே அங்கதா சாப்பாடு அப்டின்ட்டாங்க அவ்ங்கல்லா வெள்ளனே கெளம்பி போயிட்டாங்க வீட்ல உள்ளவ்ங்களா நாங்க ஃப்ரெண்ட்ஸு அப்பற அந்த எங்க அண்ணே ஃப்ரெண்டு அந்த ஊட் டில இருக்கா அந்த பைய
ம்
நாங்களா மட்டு பொறுமையா கெளம்பி போனோ போனா நடந்தே ப்ரோ திரும்பவு அப்டியே ஒரு மல ஏர்ற மாரி ரொம்ப தூரத்துக்கு நடந் து மலை ஏர விட்டாங்க அப்டியே ஒரு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டரு நடந்தே ஏரன ஏறி போனா அதுக்கு மேல ஒரு கோயில் இருக்கு அங்கதா ப்ரோ இந்த மாரி திருவிழா இந்த ஃபங்க்ஷனு அங்க ஆ அங்க போயி அதுக்கப்றோ சாமி கும்ட்டு சாப்பாட்லா போட்டாங்க அங்கே ஆ அங்க அந்த பரிமாற்றத் இது எல்லாமே ஏனா அந்த பைய வந்து அந்த ஊர்க்காரந்தான அதுனால அங்கேரு பரிமாற்றதெல்லா பசங்கதா பரிமாற்னாங்கங்க எல்லாருமே இவ ஃப்ரெண்ட்ஸ்தா பெரும்பாலு எல்லாருமே அப்டியே சொல்லி நாங்களு அப்டியே எல்லார்க்கூடயு பேசி பேசி அப்டி எல்லாத் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோ அப்டியே எல்லாரு அங்கனே உக்காந்து சாப்ட்டுட்டு லைட்டா குடிச்ட்டு அப்ற அங்கருந்து வண்டி எடுத்துட்டு அங்கனே சுத்திட்டு இருந்தோ ப்ரோ ஒரு நாலு நாள் இருந்த ப்ரோ அந்த ஊர்லே அந்த சைடு நெறையா கிராமத் த்துல ஒவ்வொரு ஊரா உ அதாவ்து ஊட்டி வந்து நா ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கே ப்ரோ ஊட்டி சிக் டிலா சுத்தி பாத்திருக்க இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லா சொல்லுவாங்கள அதெல்லா போயிருக்கே இவ்ங்க வந்து நெறையா உள்ள கிராமம் த்துல வுட்டு போனாங்க ப்ரோ அடுத்த நாள் ஒரு நாள் சாய்ங்கால ஒரு ம் அதுக்கு மேல அவ்ங்க இருக்க ஊருக்கு மேல கூட்டு போனாங்க அங்க கூட்டு போனா ஒரு பெரிய லேக்கு ப்ரோ
ம்
அந்த லேக்குக்குள்ள ஆக்சுவலா அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான் போட்ருக்கு ஆ அந்த ஒரு மாரி ஃபாரஸ்ட் ஒன்னு ரெஸ்டிக்டட் ஏரியான் போட்ருக்கு ஆனா அதுக்குள்ள போயி கிரிக்கெட் வெளாட்ராங்க ப்ரோ வந்தா சூப்பரா இருஞ்ச்சு அங்குன அந்த க்ளைமெட்டுக்கு குளுருக்கு அதுக்கு மத்ய வெளாண்டுட்ருக்கோ க சுத்த சுத்தமா வெயில்லு அப் அப்பிடி நம்ம ஊர்லலா பாத்தீயனா வெளாடவே முடியாதுல ஓட்னாக் கூட ஓட்னாக் கூட வேர்வ வந்து ஜில்லுனு வருது அப்டி நம்ம ஒடம்புல வேர்த் த்துச்சுனா அப்டே ஒடம்பு அப்டே ஜில்லுனு ஆய்டுது அந்த மார்ருக்கு வேர்க்குறது கூட ஜில்லுன்ருக்கு அந்தளவுக்கு சூப்பரா இருந்ச்சு டயர்டே ஆகல ஜாலியா வெளாண்டுட்ருந்தோ அன்னைக்கி ஓ வெளாண்டுட்டுனு அங்கனே சுத்திட்ருந்தோ ப்ரோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு ஏனாப் கைல இருந்தா என்ட்ட பத்து பைசா கூட இல்லனா என்ட்ட எதுமே இன்று டீ குடிக்க அவ்ங்களே பே பண்ணிட்றானுங்க எல்லாமே இல்ல ஒர்நாதா என்ட்ட சொல்றே டே நா நா கூட எங்கப்பாட்ட கேக்குறேன்டா அப்புட்னு எங்கண்ணன்ட்ட சொன்னே எங்க அண்ணே புரிஞ்ச்சுனா டேய் அமைதியாரு இருந்தாலு டென்ஷன் ஆயிடுவோ நீங்க வந்ட்டு அதெல்லா கெடையாது யார் யார்ட்ட இருக்கோ அவளதா அதுதா போட்டுக்கணு அ இவ்ளோ இவ்ளோல்லா கெடையாது அந்த மார்லா சொல்ட்டு இந்த மார் பசங்கலா போறதுலா ஒரு தனி இது சூப்பரா இருந்ச்சு அந்த இது இதே பொண்ணுங்க தெர்ல எனக்கு பொண்ணுங்க இந்தளவுக்கு இதா இருப்பாங்களா நமக்கு தெர்ல ஆனா பசங்க இந்த வைப்பு வந்து வரவே வராது ப்ரோ
ஆமா ப்ரோ பசங்க வைப்பு தனி
ஆமா அதெல்லா கணக்கே பாக்க மாட்டாங்க நீ நா எதுமே கெடையாது ஆமா நா ஒரு ஜெர்க்கின் வச்சிருந்தே அது என்னைய தவர எல்லாருமே போட்ருந்தானுங்க ஆனா அவனுங்க டிரெஸ்ஸு எல்லாத்தையுமே நாந்தா போட்ருந்தே யார் யார்ட்ட நல்ல நல்ல சட் தருவா இந்த சட்டைய நா போட்டுக்கிறே ஓகே அத நு எட்த்துக்கோ அந்த இந்தப் நா எடுத்துகிறே ஓகே நீ இது என்னான்னா டிரெஸ் எடுத்து வர்ல நா வந்து ஒரு நாள் தா திருப்பூருக்கு போயிட்டு அவள பாத்து ஒன்னு குடுக்க சொன்னாங்க அதுக்குதா நா வந்தே குடுத்துட்டு அன்னைக்கு நைட்டே ரிட்டன் போறத்தா ஏ பிளானு ஆனா காலேஜ் நால் நாள் லீவ் போட்றா வா நம்ம கூட்டி போவோன்னு சொல்ட்டு ஆ ஆக்சுவ ரெண்நாள் சனி ஞாயிருதா நா போனது சனிக்கெழம நைட்டு ஞாயித்துகெழம அப்டியே வீட்டுக்கு ரிட்டன் வந்துர்லா காலைல அப்டின்னு நா நெனச்சு போனே அவ வன்ட்டு இல்ல வா ரெண்நாள் லீவ் போடு காலேஜுக்கு அப்டின் சொல்ட்டு கூட்டு போய் நாள் நாளுக்கப்றோ காலேஜுக்கு லீவ் போட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்த ப்ரோ எனக்கு போ மைண்டே இல்ல அப்டியே இந்த வீக்கெண்ட் வரைக்கு ஃபுல்லா இங்கயே இருந்துரலாம் போல